வணக்கம்பா
வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கம்பா காஃபி டீ எல்லா சாப்ட்டீங்ளா
ம் ஆ சாப்ட்டாச்சி நீங்க
சாப்ட்டேன்ப்பா டீ குட்ச்சே உங்களுக்கு எப்டி ரெகுலர் ஹேபிட் இருக்கா ப்பா காஃபி டீ எல்லா
ஆ ஆமா காலைல எழுந்து பல்ல தேச்சுட்டு குடிக்கிறது குடிக்கிறதுதா வீட்ல மாடு வெச்சிருக்கோ ஆஹா இல்ல வீட்ல மாடு வெச்சிருக்கோ ஆமா பால் கறந்துட்டு அப்டே எடுத்து காஃபி போடுவோ டீ ரொ டீ ரொம்ப போட்றதில்ல இல்லனா காலயில இந்த கஞ்சி மாவு பால் ஊத்தி மாட்டு பால் ஊத்தி கஞ்சி மாவு ஊத்தி குடிப்போ
அதா எ எதனாலு நல்லா பால யே செய்வீங்கோ ரொம்ப ஸ்ட்ரென்த்து தான்ப்பா பியூரா கெடைக்கும்மோது நாங்க பேக்கெட் பால்தா மேக் சிமம் ட்ரை பண்ணுவோ பட் அவ்ளோவா சம்டைம்ஸு டைரியிலிந்து எங் வீட்டுக்காரு வாய்ன்ட்டு வருவாரு மாட்டுப்பாலு அப்டி இல்லனாக்கா பேக்கெட் பாலுதா ஆ கொஞ்ச நா வா ங்குனோ ரெகுலரா அப்புறோ அவரு ஒர்க்லந்து வரும்போது அதே டென்ஷனோடு பாத்து பாத்து வாய்ன் வன்னுனா அவருக்கு செட்தாவாதுன் பாக்கெ
ம்
தா வாங்கிப்போ ஆனா பவுட்ரு பால் பாக்கெட்டி குடிக்க கூடாதுன்றாங்கோ என்ன பண்றது வேற வழி இல்லாம அது குடிக்கிறோ க்ரீன் டீ இப்டியெல்லா எடுக்குறீங் ளா
ஆஹா இல்ல நாங்க கிரீன் டீ அந்த மாரிலா எது குடிக்க அ இல்ல இல்ல இல்ல அந்த மாரிலா எதுவு நாங் குடிக்கில
இப்ப ப ஆ
அ அ
ஒரு ஒரு காலத்துல வந்து அப்டியே சோம்பேறி ஆய்டுதில்லயா கால்ல நேரத்துல
ஆமா ஆமா
செய்யனுன்ட்டு இருக்க போய்ட் விட்டுற்லா டீ காபி ஹேபிட்டாவ கூடாது அப்டின்ட்டுனு யோசிப்பே அப்டியே யோசிச்சு அது என்ன ஆயிருதுனாக்க திரும்பியு டைம் இல்லாம செரி யாரு அத ரெடி பண்ணி இன்னு செய்யுரோவ்ங்கோ அப்டின்ட்டுனு கடகடனு பால் க அ பசங்களுக்கு போடும்போது அப்டியே டீயோ காஃபியோ எதோ போட்டு அப்டே குட்ச்சிருவே
ம்
பசங்களுக்கு மேக்சிமம் பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் இப்டி கலந்து குட்த்துருவே எதாச்சு
ம்
ஆ அப்டி போகும்பா
எங்க வீட்ல நாங்க ஒரு மாடுதா வெச்சிருக்கோ செரி அது அது கறக்குற வரியு குடிப்போ பால் ஒரு அது கன்னு போட்டு ஒரு ஆ ஒரு ஆறு மாசொ அந்த மாதிரி கறக்கு அது வரையுங்குடிப்போ
அந்த ஸ்டாட்டிங் கூடொ அந்த எதோ சீம்பாலஸ் செய்வாங்களே அதெல்லா செஞ்சு சாப்டுவீங்களாப்பா ஃபேவரெட்டா
ஆ செஞ்சு சாப்பிடுவோ கண்டிப்பா அது இல்லாம எப்டி கண்ணு போட்டது அது பக்கத்து வீட்டுக்லா குடுத்து அந்த மாதிரி சாப்டுவோ
ஆ நா சாப்டு அவ்ளோ பழக்கில்ல இந்த பால் ஐட்டம்ஸ் எல்லா அவ்ளவா சின்ன வயசுல இருந்து பழகல ஆ காஃபி டீ மட் டு நானா பெரியவளாய்ட்டு அப்டே பழகிக்கலா செரி இப்டியே இருக்க வேண்டா அப்டின்ட்டுனு பழகிட்டே மத்தபடி இப்போ கூட பாலா குடுத்தா ஸ் குடிக்க மாட்ட நானு பாலாவோ இல்ல பால் இதான ஸ்வீட்ஸ்சு இதெல்லானா கொஞ்சொ அப்டியே இது பண்ணுவ இந்த டீ காஃபினா கூடொ கொஞ்சொ டார்க்கா போட்டுதா குடிப்ப நா வந்து
ம் ஒங்ளுக்
அப்டி ஒய்ட்டா இருந்தா புடிக்காது பால் ஸ்மெல்லு நெய்யி நெய் கூட சுத் த்தமா சேக்மாட்ட இப்ப வெரிக்கு ஆனா பசங்க எங்க அதுக்காகவே விட்ருவாங்களோன்ட்டு அவங்களுக்கெல்லா கொஞ்சொ பழக்க படுத்தி விட்டுட்ட நானு நெய் வீட்டுக்காரு அவங்கல்லா நல்லா சாப்டுவாங்க நெய்யி செரி நம்ம ஒண்டி க்காது அவங்களு சாப்டாம மாரி ஆயிட கூடாது இல்லியா அதனால அவங்களுக்கு நல்லாவே பழகி விட்ட த நெய்யி இதெல்லா ஏனா எனக்கு வந்து எங்க அம்மா பழகல அதுதா நா திட்டிட்டே இருப் ப எங்க அம்மாட்ட வந்து ஏம்மா நீ எனக்கு கத்து குடுத்துருக்லா இல்லியா நானு சாப்ட்டு பழகி இருல நீ சாப்புட்லன்றதுக்காக எனக்கு இது பண்ணிட்டே அப்டின்ற மாதிரி அப்டி இ இ இ சில ஷாப்பிங் எல்லா எப்ப புடிக்கு ஆன்லைன் ஷாப்பிங்கா ஆஃப்லைன் ஆஃப்லைன் ஷாப்பிங்கா
நா ஆஃப்லைன் ஷாப்பிங்தா ஆன்லைன்ல ரொம்ப மோஸ்ட்லி பண்ண மாட்ட எதாச்சொ ரொம்ப அர்ஜ் என்ன வேனா ஆன்லைன்ல பண்ணிப்ப அது லேட்டா ஆகுதுலா நம்ப ஆட்ரு போட்டா வரதுக்கு கொஞ்சொ லேட் ஆவுது எப்டி இருக்குமோ டேமேஜ் என்னா வருமோன்ற பயமாவே இருக்கு அதனால சொல்லிட்ட ஆஃப் லைன் ஷாப்பி்ங்தா ரொம்ப மோஸ்ட்லி வந்து ஆஃப்
ஆமா ஆஃப்லைன் பத் பாத்தீங்னா நம்போ எல்லா அம்மா அப்பாவ யாராச்சு கூட்டிட் போய் எடுப்போ ஆ எப்டி இரு கோன்ட்டு நல்லா இருக்குமா செலக்ட் பண்ண ஆள் இருப்பாங்கோ ஆ இதுல வந்து நீங்க செ சொன்ன மாரி நறிய டேமேஜஸ்சு நம்பொ நம்ப செலக்ட் பண்றது ஒரு மாதிரி இருக்கு ஆனா க
அங்க வர்றது
எல்லார்நேர்ல வரும்டியவே ஆமா எனக்கு வந்து மேக்சிமம் கடைக்கு போட்டு ட்ரையல் பண்ணி பாத்து நேர்ல அந்த கலர் பாத் திம்ப சை வாங்கறதுதா எனக்கு புடிக்கு நெறையா பேர் வந்து ஆன்லைன் வாங்குறவங்கல்லா வந்து அதுதா ஃபேவரட் டாம அதுல நென்ச்சப்டியெல்லா வாங்குளா நீ கட்லு போனா டிசைன்ஸு அது கெடி அது பரவால்ல எனக்கு ஒரு கட இல்னா ரெண்டு கட ஏறி எறங்கினா கூட் நான் வாங்கிக்கிறே எனக்கு புடிச்ச மாரி வேணுனா ஆன்லைன்ல சம்டைம்ஸ் தா நல்லா வரு ஆன்லைன்ல அச்சு இல்லாத பொருள் வேணுனா ஆன்லைன்ல வாங்குவே ரொம்ப டிஸ்டன்ஸா இருக் க்குது வாங்க முடியாதுன்றப்போ மத்தபடி எனக்கு ஓகே இப்போ டிரெஸ்ஸுங்கோ அப்டி இல்லானாக்கா எனக்கு நேர்ல வாங்குனாதா சாட்டிஸ்ஃபேக்ஷனு அப்டி இந்த மாதிரி இருக்கு எனக்கு ஒவ்வொருத்தரு ஒரு ஒரு
இந்த டிரஸ் ஆ இந்த டிரஸ் ஐட்டம்ல்லா வந்து ஆஃப்லைன்ல ஆஃப்லைன்ல இருந்தா வாங்குவோ அதுக்கப்புறமா ஒரு சில வீட்டுக்கு தேவையான இந்த கிட் டெல்லா இருக்குல அழகுபடுத்துற கிட்டெல்லா இருக் கும்ல நறைய டெக்ரேஷன் பண்றதுக்கு அந்த மாதிரிலா ஆ அதெல்லா வந்து இதுல ஆஃபர் போடும் போது இல்ல காம்போ ஆஃபர் வரு போது அந்த மாதிரி பாத்து ஸ்டிக்கர்ஸ் சீ இந்த இதுக்கு அந்த மாதிரில்லா வாங்குவோ அது கொஞ்ச நல்லா இருக்கு அதெல்லா அது குவாலிட்டில அது எதுக்கு குவாலிட்டி அதுல நம்ம கலர் அட்ராக்ஷன் அந்த மாதிரி பாத்து வாங்குவோ இந்த ஆரி கிட்டு அப்புறமா இந்த மிஷின் டைய்லர் மிஷினுக்கு தேவையான ஐட்டம்ஸு அந்த மாதிரிலா ஸ்டிக்கர்ஸு வால் ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதி அதெல்லா கொஞ்சஃ வாங்குவோ ரொம்ப வாங்க மாட்டோ எப்பயாச்சு அந்த மாதிரி வாங்குவோ
ஆம் மா நா
ம்
நா கூடோ போ போட்ருக்கு இந் மாரி ஆ போயி ஷாப்
ம்
முடியாத ஐட்டம்ஸுல மட்டு தா போடுவே அ நீங்க சொன்ன மாரி டிரெஸ்ஸஸெல்லா வந்து அவ்ளோ இன்டரெஸ் இல்ல இதுல போட்றது அந்த போய் ரிவ்யூஸ்கு கீழ பாப்பா ஒருத்தர் ஓகே சூப்பர் ட்ரு பண்ணுல குவாலிட்டி வேற மாதிரின்னு போட்ருப்பாங்க இன்னொருத்தர் பாத்த டேமேஜ் டோட்டலி டிஃப்ரண்டுன் போட்ருப்
ஆ
ஒவ்வொன்னு ஒவ்வொரு மாரி மாறி இருக்கு இதா இருக்கு அ அதெல்லா யோச்சுட்டு பயந்துட்டு வந்து ஐயயோ வேண்டா நம்ம இது போட்டு வேஸ்ட் ஆ வேண்டா குகுற காசு குடுக்கு நம் சேட் டிஸ்ஃபேக்ஷனா எதுன்னு வருது எப்டி இருக்கு கடையில போயிட்டு இன்னொன்னு எனக் கு நா செலக்ட் பண்றத விட இன்னொருத்தர் வந்து எனக்கு பாத்து செலக்ட் பண்ணி குத்தா ரொம்ப விரும்பி அது எடுப்பே இது ஓகே இது உங்க நல்லா இருக்கு எடு அப்டின்னா அந்த மாரி இன்ட்ரெஸ்ட் எடுத்து எடுக்குவாப்பா ஆ அ அதுனால வந்து மேக்சிமம் ஃபிரெண்ட்ஸு இப்டி தா போவ ஷாப்பிங்கலா யாராச்சு கூட்டிட்
ம்
அப்டிதா எடுப்பே தனியா போய் எடுக்கிறது ரொம்ப கொறைவுதா
ம் எங்க வீட்ல அம்மா வருவாங்க கூட
ம்
ஆ கூட அம்மா வருவாங்க அவங்க வந்து உனக்கு புடிச்சது எதுவோ செலக்ட் பண்ணிக்கோ அப்டி சொல்லுவாங்க நா செலக்பன்ட்டு வந்து காமிச்சா இந்த கலர் உனக்கு செட் ஆவாது அப்டின்ட்டாங்க விட்டுருவே சரி எடுத்துக்கோ அப்டின்னாங்கன்னா எடுத்துப்பே அவ்ளதா மோஸ்ட்லி அவங்கதா செலக்ட் பண்ணுவாங்க
திம் பொய்ட்டு ரிட்டர்ன் பண்ணிருக்கீங்களா
ஆ ஹ இல்ல இல்ல இல்ல அந்த மாரிலா எதுவு ஆ ஹ இல்ல அந்த மேரிலா இல்ல இந்த மாரிலா பண்ண மாட்ட சின்ன வயசுலதா பண்ணுவ எனக்கு இது புடிக்கல அது பண்ணல
ஆமா ஆமா எனக்கு ஒரு வாட்டி அப்டிதாம்பா வெளிய போயி நானு அண்ணா ரெண்டு பேரா ஆ அம்மா என்னா பண்ட்டாங்க ஒரு டைமு ப இந்த பாவாட சட் து வந்து என்னா பண்டாங்க ரொம்ப நல்லா இருன்சுன்டு ஒரு ரெண்டு வெரைட்டிஸ்ல ரெண்டோ மூனோ ஒன்னோ எட் எத்துட்டாங்க டிரெஸ்ஸு எடுத்துனே வீட்டுக்கு என்ட்ரி ஆனதுதா எங்க அண்ணா அப்டியே பாத்துட்டே இருந்தான் எப்டி நீ அவளுக்கு எடுத்த ஒத்துக்கவே மாட்டே எனக்கு வேணவே வேணா அது ரிட் டன்னு பண்ற வரைக்கு விடலப்பா வீட்ல அடோ சண்ட போட்டு அதை போட்டு இப்டி பண்ணி அப்டி பண்ணி கடைசில எடுத்துட்டு போய் ரிட்டர்னே குடுத் துட்டோம்ப்பா ஒத்துக்காம
ஹ் ஹ் ம்
ஆ ஹா அந்த அளவுக்கு சண்ட போட்டுப்போ பயங்கரமா சின்ன வயசுல எல்லா இப்ப ஆனா ஏன் பசங்கன்னு போட்றப் போ கடுப்பா வரு அண்ணன்னு தங்கச்சியு சண்டை போட்டாவே அது ஆனா நாங்களு நிறையா ஃபைட் எல்லா பண்ணுவோ வோம் இந்த மாதிரி டிரஸுக்காக எடுத்துன்ட்டு வரும்போது அவனுக்கு எடுத்துட்டா நா பொறாமப்படுவே நா சண்ட போடுவே இப்டி போகு வீட்ல உங்க வீட்ல அந்த மாதிரி நீங்க
ம்
ஒருத்தர் தான்னா இருக்கறது எவ்ளோ பேரு இருக்கீங்கோ
இல்ல நானு என் தம்பியு இருக்கோ நானு என் தம்பியு செம்ம சண்ட போட்டுப்
உங் வீட்ல எவ்ளோ பேருப்பா நீங்க ஒண்டி தானா வேற ஆ
இல்ல நானும் என் தம்பியு இருக்கோ நானும் என் தம்பியு இருப்போ சண்டே சண்டேனா சண்டே தா வரு வீட்ல எனக்கு அவனுக்கும் அவன் மட்டும் எதுவுமே செய்ய மாட்றா நா மட்டு செய்யணுமா வீட்ல எந்த வேலையு அவன் செய்ய மாட் றான் என்ன மட்டும் செய்ய சொல்றீங்க அந்த மாதிரி சண்டை எல்லா போகும் அப்றமா வெளியே எங்கனா போனோம்னா ரெண்டு பேரு போவோ அது நல்லா இருக்கும் எதன்னா வாங்கி தர்ரது பாானிபுரி போய் சாப்பிட்டு வரது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வர்து இந்த மாதிரிலா போயிட்டு போய்ட்டு வருவோ அது நல்லா இருக்கும் அவன் வந்து அவன் வந்து அண்ணன்ற பீல்யே வச்சிரு ப்பா என்ன நீ தங்கச்சிதா அப்டின்ட்டு ஆனா அவன் எனக்கு தம்பி வெளியே போறவங்க எல்லா அவன் ரொம்ப ஹைட்டா இருப்பானா என்னை விட அண்ணனா அண்ணனான்னு வாங்க அவன் அண்ண தான அப்படின்னுுவாங்க அதெல்லா கொஞ்சோ கேட்கும் போது ஒரு மாறி இருக்கும்
எப்டி டேட்
ம்
புதுசுல எங்க அண்ணன்னு வெளியே போனா ஆ அவன் வந்து தம்பியா என்ன அக்காவானு கேப்பாங்க ந ந நா ஹைட்டா இருப்பே நல்லா அதனால நா சொல்லுவா எனக்கு ஷேப்ப உட்டா இது பர்ஸ்ட் நீ நல்லா இன்னு இதுவா வா நல்லா வெயிட் போடா வெயிட் போடா உனக் என்ன பொறாம உனக்காக நா வெயிட் போட்டா அப்டின்னுமா அவன்
ம் ம் அவன் வந்து ஏ பர்த்டே இப்ப வந்து கேக் வெட்டி சர்பரைஸ் பண்றது அந்த மாறிலா பண்ணுவா அவன் அலோ பண்ணுவா எனக்கு ஆ அவன் தம்பி மாறியே நடந்துக்க மாட்டான் ஆமா ஆமா சப் சப்ரைஸா போன போன பர்த்டே கூட வெள்ளியில ரிங்க் வாங்கி தந்தான் அதெல்லா ஒரு மாறி இருந்துச்சு நா எக்ஸ்பட்டே பண்ணல அவன் ரிங் லா வாங்கி தருவான் அப்டி சொல்லிட்டு கேக்கு எனக்கு ஒரு ஆ ஆமா
என்னா சொல்றது ஒரு சர் சப்ரைஸ்ன் அது ஒரு ஹேப்பி தான அது நானு ஒரு ஹோப்பியஸ்ஸு அப்டின்ட்டு
ஆ அவன் வேலைக்கு போயிட்டு இருக்கா பார்ட் டைமா வேலை
ஆ ஆ சொல்லுங்கப்பா சொல்லுங்க
பாட் டைம் பாட் டைமா வேலைக்கு போயிட்டு இருக்கா ஆமாவ பாட் டைமா வேலைக்கு போயிட்டு இருக்கா இந்த மாதி ரி அவ சம்பாரிக்கிறதுல எனக்கு ஒண்ணு வாங்கி தரும் போது அது ஒரு மாரி ஹா ஹப்பியா இருக்கு சின்ன விஷயமா பண்ணா கூட ஒரு பர்டேக்கு ஸ்டேட்டஸ் போட்டா கூட எனக்கு ரொம்ப ஹப்பி ஆயிடு
அதுதா சொல்ற அதெல்லா வந்து நம்பளால மறக்க முடியாத சுச்சுவேஷன்ஸ் என்னு கூட அந்த மாதிரி சர் சப்ரைஸ் பண்ணதெல்லா புடிக்கும்பா எங்க வீட்டுக்காருக்கெல்லா நா முழிச்சுருந் து கஷ்டப்பட்டு பண்ண வப்புறமா எடுத்துட்டு போயிட்டு வச்சா ஒரு டைம் கோல்டன் ரிங்கு ரொம்ப சேவிங்ஸ் பண்ணி அமௌண்டு அவருக்காக ஆசப்பட் வாங்கி வச்சு சாக்லேட்டு கோல்டன் ரிங்கு ட்ரெஸ் எல்லா வாங்கி வச்சுட்டு டுவெல் ஓ கிளாக் வெயிட் பண்ணி நானு எ பொண்ணு கொடுத்த ஏ தூக்கம் வருது அந்த பக்க வைய இப்ப ரொம்ப இம்பார்டண்டா இதுன்றாரு
எப்டி இருக்கு இதெல்லா கால்ல பாத்துக்கலா இப்பல்லா பா ஆ இதெல்லா காலையிலயே பாத்துக்கலா இப்பதான டைம் உனக்கு எடுத்து வச்சிட்டு தூங்கு ன்றாரு அப்ப யோ உனக்கு ரசனையே இல்லையா சுத்தமா இததா இன்ரஸ்ட் அவருக்கு இன்ரெஸ் இல்ல அதெல்லா ஆக்சுலி உனக்கு இல்லன்னா போது எனக்காச்சு பண்னு நானே வாய தொறந்து கேப்பா அப்ப கூட ம்ஹூம் என்ன வந்தாலுமே சரி அப்டி அந்த நாள் வந்து அவருக்கு அவ்ள இன்ரெஸ்ட் இல்லப்பா என்னனா காசு குடுத்துருவாரு உன்ன என்னா வேணுமோ வாங்கிக்கோ செஞ்சுகோ பண்ணிக்கோ அப்டின்ட்டுனு பட் ஆனா இந்த மாதி சர்ப்ரைஸ் பண் த்துதா ஏதாச்சு வாங்கி தருது சர்பிரைஸா அ லாஸ்ட் பர்த்டேலலா பாத்தா ரொம்ப வெயிட் பண்ணி ஒக்காந்துட்டு இருந்தே ஏதாச்சு வாங்கிட்டு வருவாரு எதுனா சர்ப்ரைஸ் கடைசில எட்டு மணிக்கு வேலைய முட் சிட்டு வெறுங்கைல சும்மா வராருச்சு செம்ம கடுப்பாயிட்ட அதுக்கு அப்புற எ பொண்ணு இல்ல மம்மி கோவமா ஒக்கான்னு இருக்கு அதுக்கு மேலே சரிவா நம் வெளிய போயிட்டு வரலா அன்ட்டு போயிட்டு அதுக்கு மேல சாக்லேட் அது எதுதோ வாங்கிட்டு வந்தாரு எனக்கு ஒன்னு தேவயில்ல இதுக்கு மேல நீங்க ஒன்னு பண்ணாத கோவமா இருக்குனு தெரிஞ்சு போயிருக்கு அப்டின் சரிப்பா நம்ப அடுத்த கால பேசலா நன்றி நன்றிப்பா நன்றி